ம் தோழி வணக்கம் சொல்லுங்க தோழி ம் நம்ம உணவு பத்தி சொல்லுங்க தோழி ம் சொல்லுங்க சரி சொல்லுங்க
நா எனக்கு வந்து இப்போ ரெண்டு பேரு சின்ன குழந்தைக அடிசாங்க உங்களுக்கு வந்து கொலந்தைங்கல்லாம் பெருசாயிட்டாங்க நீங்க வந்து இது நம்ம குழந்தைங்க நல்ல முறையா வளர்க்கறதுக்கு என்ன டிப்ஸ்லா கொடுப்பீங்க அத பத்தி சொல்லுங்க
ஆ தோழி இப்ப நம்ம வந்து டிப்ஸ் குடுக்குறோன்னு வச்சுக்கோங்களே அத ஃபாலோ பண்ணணு தோழி அத வந்துட்டு முழுசா நம்ம வந்து அது நம்ம ஆ எப்டி சொல்றோனா இப்ப நம்ம அம்மா அப்ப ல்க் கண்டிப்பா அந்த மாரி நம்ம வளத்தையே கொண்டு வந்துருக்க மாட்டாங்க ஆ ஏதோ ஆ பொழுது போச்சு நாளைக்கு போச்சு அப்டி சொல்லி நம்மளே ஏதோ ஒடந்த மாரி இருக்கோ ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கனு வச்சுக்கோங்களே ஒவ்வொரு புள்ளைக்கும் கையில ஒரு குச்சி நம்மளே வச்சுக்கணு போல அ வச்சுக்கிட்டாதா இப்ப உள்ள புள்ளைங்க கேக்கறாங்க ஓ இது செஞ்சாதா இது கெடைக்கும் அப்டிங்கற ஒரு அ காலகட்டத்துல நம்ம வந்துட்டோம் நம்ப ஆனா அப்ப நம்ம வந்து எவ்வளதா நீங்க அடம்புடி ச்சு கேளுங்களே நம்ம அம்மா அப்பா வாங்கியே தர மாட்டாங்க நம்மள்ட்ட ஏனா இந்த பொருள் இவளோ யூஸா இருக்குமா இத வச்சு நம்ம பயன்படுத்திக்கோமா இல்ல ஒடைச்சிருவோமா இல்ல யாராவது தூக்கி பேயிருவாங்க திருடிட் பே வாங்க இல்லன்னா நம்ப அதா ஒடைக்கிறது தொலைக்கிறது அந்த மாரி எதா ஒன்னு இருக்கும் அதனால அந்த பொருளு மூன் நாள் ஆனாலும் அடம்பிடிச்சு அழுதாலும் நமக்கு தரவே மாட்டாங்க ஆனா இப்ப இருக்குற புள்ளைங்கல்லா பாத்தீங்கனோங்களே ஒரு அழுக அழுதுட்டாலே நம்ம வாங்கி குடுக்கற மாரி ஆவுது அத வந்து அழுக வுட கூடாதுனு அப்பாவும் நெனப்பாங்க அம்மாவும் நெனப்பாங்க அழுவக்கூடாது அழுக வைக்காம அந்த பொருள வாங்கி குடுத்தரணும் நம்ப அப்டினு சொல்ட்டு ஆனால் அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு அந்த கொழந்தை வந்து அந்த பொம்மைய உயோ இல்ல வேற எதாவது வச்சுிருக்கானு பாத்தீங்கனா கடையவே கடையாது பொம்ம ஒரு மூளையில கடக் கும் இல்ல ஒடைக்கிற மாரி பொருளா இருந்துச்சுனா அது ஒடைஞ்சு போயிரும் அவ்வளோதா முடிஞ்சு போச்சு அப்ப நம்ம வாங்கி குடுக்குறவங்களுக்கு தா ரொம்ப கஷ்டமா இருக்காது எவ்வளோ ரூபா போட்டு நம்ம வாங் கி தரோம் அதுக்கு பயனி ல்லாம போயிருது கொழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாரி அப்றம் காலைல பாத்தீங்கன்னு வச்சு கோங்களே ஆ நைட் டைம்ல கரெக்டான டைம்ல நம்ம தூங்க வெக்கணு கரெக்டான டைம்ல நம்ம சாப்பாடு குடுக்கணும் அம்மானா இந்த மாரி கண்டிஷனா இருப்பாங்க இப்டிதா நம்ப இருக்ணு அதே நேரத்துல அப்பாவு அதுக்கு சப்போர்ட் பண்ணணு ஆ அம்மா வந்து கண்டிஷன் பண்றாங்க அப்பா வந்து ஆ அப் பா வந்து விட்டு குடுத்து போனாக்கா அந்த கொழந்தக்கி என்ன ஆவுன்னா அம்மாட்ட கேக்றத விட்டுட் டேரக்ட்டா பேய்ட்டு அப்பாட்ட கே க்ற மாரி ஆயிடு ஆ அப்ப செல்லொ ஒரு சைடா வருது ம் ஆ கரெக்ட்டு பயொ வராம போ பயொ இல்லாம போது அம்மான்னா அப்டியே சொல்லிட்டே தா இருப்பாங்க
ஆ ஒருத்தங்க அதட்றாங்க னா நம்ம வந்து ஒருத்தங்க சும்மா இரு ந்துர்ணு அந்த நேரத்துல அந்த நேரத்துல வந்து அவுங்கள சப்போட் பண்ணக் கூடாது கொழந்தைய நம்ம வந்து ஊக்கு எடுக்கக் கூடாது ஆ இல்ல நா இருக் கெ நீ எதுக் அதட்றன் சொல்லி நம வந் து அவ்ங்க முன்னாடியே அத பேசக் கூடாது நம்ம ஒரு பேசு பேசுறவங்க அம்மாவா இருந்தாலு அப்பா இருந்தாலு ஒரு பேச்சா பசங்க கிட்ட சொல்லி குடுக்குறாங்கன்னா அந்த நேரத்துல இன்னொருத்தவங்க வந்து இன்டர்பர் பண்ணக்கூடாது அது வந்து முழுசா மிடிக்க விடணு அவ்ங்க என்ன சொல்றாங்ளோ அது படி அவங்க நடக் கிறதுக்கு அவுங்களுக்கு இது பண்ண விடணு கேப் விடணு அது இல்லாம ஏ கொழந்த அழுவுறா நீ எதுக்கு அவன இவ்ளோ டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி நம்ம என்ன சொல்றது நம்மளுக்கே வந்து பேட் எக்சாம்பிளா ஆயிட்றோ இவுங்களே வந்து இது பண்றது கரெக்டா இல்லயான்னு சொல்லி சுயரா இல்ல இதுக்கு நம்ம வந்து யார் நம்ம சைடு இருக்காங்களோ அந்த சைடு நம்ம போயிட்ணு
ம் ஆமமா அப்டிம்மா ஆமா ஆமா கண்டிப்பா தோழி கண்டிப் ப அதே மாரி பாத்திங்கனா கொழந்தைகளுக்கு கொழந்தைகள் வந்து விட்டு குடுத்து போறது ஒரு பொருளாருந்தாலு அது ஷேர் பண்ணி சாப்பிடணு அந்த மாரி ஒரு பழக்க வழக்கமு நம்ம வந்து கத்து குடுத்தோன்னு வெச்சுக்கோங்ளே அதுக்கப்பற நீங்க இன்னோனு சொன்னிங்கல இந்த இப்ப காலையில நம்ப பழக்க இப்ப என்னோட பசங்கல்லா பாத்திங்கன்னாக்க சின்ன பிள்ளைல வந்து நானு என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சேந்துதா வேலைக்கு போவோ அப்ப பாத்திங்கன்னா இந்த டைமுக்குள்ள எந்திரிக்கோ எங்க வீட்டுக்கார் ஃபுல்லா சமையல் வேல பாத்துப்பாரு நா வந்து புள்ளைங்கள கெளப்புறத நா பாத்துக்குவே நானு ஆளுக் கொரு வேலய பாத்துட்டு ரெண்டு பேருமே வீட பூட்டிட்டு வேலைக்கு கெளம்பிருவோ நாங்க ஆ பையன ரெண்டு பேத்தியு நா கொண்டு போயி ஸ்கூலுக்கு விட்ருவே ப்பா எங்க வீட்டுக்காரு வந்து வேலைக்கு போயிருவாரு அப்ப அந்த டைமுக்குள்ள இதெல்லா முடிச்சிரணு அப்டின்ற ஒரு காலகட்டத்துலயே நாங்க இருந்துட்டோ அதே மாரி சாய்ந்தர வேல விட் டு வந்தோனே நா போய் பசங்கள கூட்டிட்டு வந்துருவே இவுங்க வந்து எட்ர மணிக்கு வருவாங்க அந்த டைம்க்குள்ள நா போய் இந்த டியூஷன்ல உடறது கூட்டிட்டு வர்றது சாப்பாடு செய்யறது இதெல்லாமே திருப்பி நா வந்து பாத்துக்வே நைட்டு சாப்பாடு அப்ப சாப்ட்டோன நைட்டு ஒம்போது ஒம்போதர இவ்ளதா எங்களுக்கு டைம் பத்து இப்பயாது பத்து மணின்றோ அப் பலா ஒம்போது டூ ஒம்பதரைக்குளயா நாங்க தூங்கிருவோ திருப்பி காலைல எந்திரிச்சு திருப்பி அதே மார் ரொட்டீனா அப்டியே பண்ணிட்டு வரதா அத வந்து நடைமுறைல நாங்க அப்டியே கொண்டு வந்துட்டோ நாங்க
நம்ம வந்து ஒரு ரொட்டினா நம்மதா கொண்டு வரணு நம்ம ஃபாலோ பண்ணா மொதல்ல அது நம்ம ஃபாலோ பண்ணோ அப்பதா நம்ம பசங்க அந்த ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம கொழந்தைகள வந்து ஒரு ட்வின்ச வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது நம்ம எது பண்ணி காட்றமோங்கோ கண்ணு முன்னாடி அவங்க அ த ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம எக்ஸாம்புளா மாறணு அப்பதா அ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆமா இவங்க இவங்களு செய்றாங்க நாமளு செய்யிறோனு சொல்லி அவங்களுக் வந்து செய்யறதுக்கு இன்ட்ரஸ்ட் வரு நம்ம வந்து சொ நம்மளே சால்வ் பண்ணாம அவங்கள மட்டு பண்ணு பண்ணு பண்ணு பண்ணுணா அது கடைசி வரைக்கு அது பண்ணு வந்து ஒரு தரவ ரெண்டு தரவதா செய்வோ அதுக்கு மேல செய்யாது ஏனா கொறைகள் நம்மகிட்ட இருக்கு நம்மயே அத கரெக்டா ஃபாலோ பண்ல அப்போ எப்டி நம்ம வந்து அந்த பாப்பாவ கொற சொல்ல முடியு நம்ம கரெட்டா இருந்தாதான நம்ம பாப்பா கரெட்டா இருக்கு
ம்
ஒரு பழக்கோ வந்து வ நம்ம லைஃப் ல கொண்டு வரணுனா அது வந்து எல்லாரு சேந்து
ஒத்துழைப்பு குடுத்தா மட்டுந்தா அத செயல்படுத்தவே முடியு
கண்டிப்பா எல்லாரு ஒத்துழைப்பு கொடுத்தணு எல்லாரு வந்து அத கூட சேந்து அவங் களு
ஆமா இப் ஆமா கண்டிப்பா இப்ப வீட்ல ரெண்டு கொழந்தைங்க இருக் க்குங்னா ஒரு புள்ள மட்டு சீக்கிரோ கெளம்பி ஸ்கூலுக்கு கெளம்பி போய்ருச்சுனா அப்ப இன்னொரு புள்ள வந்து அத பாத்துட்டு இருந்து அதுக்கு வந்து நம்ம தட்டி குடுத்து சேரி சேரி நீ ஒனக்கு நேரோ இருக்கு நீ தூங்கு அப்டின்லா சொல்ல கூடாது அந்த காலையில என்ன வேலை இருக் கோ அத சேத்து அந்த டைம்லயே முடிச்சு உட் ருட்டாக்க அந்த புள்ளைக்கு அந்த நாள் என்ன ஒரு பையனு ஸ்கூல் நால் நம்ம இந்த டைம்ல இத முடிச்சற்ணு அப்பதா அம்மா நமக்கு இத செய்வாங்க அது பண்ணுவாங்க பா அந்த ஒரு ரு வழக்கத்திலே நம்ம கொண்டு வந்துட்டோனு வச்சுக்கோங்களே அது அவுங்க வயசானாலு அவுங்க அத ஃபாலோ பண்ணிப் பாங்க
கரெக்டா சொன்னீங்க தோழி நம்ம நம்ம பழக்கப்படுத்துற இதுல தா இருக்கு அது நம்ம ஒரு சொல்லிக் கொடுத்தா நம்மளு அதுக்கு வழிகாட்டியா இருக் குனு
கண்டிப்பா தோழி இப்ப இன்னிக்கு எனக்கு ரெண்டு பையனுமே பெரிய பைய அப்டினு நா‌ சொல் சொல்றே நானு பாத்தீங்கனா வச்சுக்கோங்களே அந்த பைய அந்த ஸ்கூலுக்கு போற டைம் அப்டின்றது நாலயே அந்த அந்த டைம்க்குள்ள சாப்டனு மதிய இந்த டைம்குள்ள எங்குளுக்கு ஸ்கூல்ல சாப்பாடு குடுத்துருவாங்க இந்த டைம்ல நா சாப்ட்டுக்கனு நைட்டு இந்த டைம்ல நாங்க சாப்ட்டு தூங்க சொல்லிருக்காங்க எங்கள ஸ்கூல்ல அப்டினு சொல்லி இன்னமே அந்த பெரிய பைய ஃபாலோ பண்ணிட்டு வராப்ல இவ சின்ன பையன் என்ன பண்றாப்ல அந்த வேலைக்கு போறதுக்கு கொஞ்ஜோ முன்னாடி தா எந்துர்ச்சு அந்த அதாவுது லேட்டா போ கூடாது அதே நேரத்துல சீக்கிரமா போ கூடாது இந்த டைம் எனக்கு இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டைமுக்குள்ள எந்துரிச்சு இருக்கு ஆனா கொஞ்ஜோ லேட் லேட்டா கரெக்டான டைமுக்கு போனும் கொஞ்ஜோ இருக்குல நேரோ இருக்குல நேரோ
ஆமா என்ன சொல்ல அவசர அவசரத்துலயே கெளம்புறது அதா சொல்ல வரீங்க ஆமா அந்த டைமிங் இருக்கு எனக்குனு சொல்லி அது முன்னாடியே எழுந்து கொஞ்ஜோ பொறுமையா கரெக்டா எல்லாத்தையு ஃபாலோ பண்ட்டு போகாம நம்ம சொல்ல அவசரோ அவசரோ கரெக்ட் டைமுக்கு போயிடுவோ ஆனா வந்து அவசரம் எல்லாத்துலையு அவசரோ என்ன சொல்றது பொறுமையா செய்றதில்ல இப்போ அந்த மாதிரி செய்யறது யாரு இல்ல மொதல்லல்லா அவுங்குளுக்கு ஒரு வேலைக்கு போணுனா அதுக்கு இந்த நேரத்துக்கு எழுந்தாதா நமக்கு எல்லா வேலையு நடக்குன் சொல்லி எழுந்துப்பாங்க அந்த மாதிரி இப்படிலா இல்ல ஆனா ஆச ஆச தீர தூங்கிட்டு இதுல தூங்கிட்டு அதுல தூங்கிட்டேனு சொல்லி கொஞ்ஜோ என்ன சொல்றது டைமு தாண்டி ஏ ஏ ஏந்துரிக்கறது அதனால வந்து எல்லா வேலைகளு அவுங்க சீக்கிர சீக்கிர திரும்ப முடிச்சுட்டு ரொம்ப என்ன சொல்லுது ஓடிட்டு போற மாதிரி இருக்கு எதோ நம்ம வந்து டைமுக்கு‌ ஃப நம்ம வந்து ஓடு நம்ம என்ன சொல்ற டைமுக்கு நம்ம ஓடற மாதிரி இருக்கு து ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு ரொட்டீன வந்து நம்ம நாம இந்த நேரத் துல என்ன நம்ம அசால்ட்டா நார்மலா எழுந்து ‌போலா அது இல்லாம நம்ம கொஞ்சோ லேட்டா எழுந்துட்டு நம்ம வேலைகல்லா என்ன சொல்றது அர குறையா செஞ்சுட்டு நம்ம என்ன சொல்றது அர்ஜென்ட்ல ஓடி ஓடி போறது நம்புளுக்கு கஷ்டோ நம்ம கூட இருக்குறவங்களு கஷ்டோ நம்ம வேலைகளுக்கு நம்ம செய்ற டைம்ல நம்ம கையில அங்க இங்கன் சொல்லி கைகள்லா கால்களெல்லா அடிபட்ருது உங்களுக்கு இப்போ காய்கறி நறுக்குறோனா கொ ஞ்ச அர்ஜன்ட்ல பண்ணுனா என்னாகுது நமக்கு சில நேரத்துல நம்ம கையெல்லா வெட் டிருது
தோழி இத நீங்க அ ம் நம்ம அந்த ஸ்கூல் படிக்கும்போது இத கொஞ்சோ நீங்க கவனிச்சிங்கன்னு வச்சிக்கோங்களே நம்ம பிள்ளைங்களவந்து அந்த டீச்சர்ஸ் சோ வாத்தியாரோ பாத்தீங்கன்னா அந்த கரெக்ட் டைம்லா அந்த பிரேயர்க்கு வர சொல்லுவாங்க தெரியுங்களா ஆ பிரேயர்க்கு வந்து லேட் டாக்க கூடாது லேட்டா வந்திங்கன்னா ஒங்களுக்கு பனிஷ்மென்ட் அப்டின் சொல்லிட்டு அந்த பிரேயர் குள்ள எல்லாத்தயு வந்து அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க அங்க இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த டைம் வந்து நம்ப எவ்ளோ கீப் பண்ணனு கீப் அப் பண்ணனு ஃபாலோ பண்ணனு அப்டிங்கிறது நமக்கு அந்த ஸ்கூல் லா அந்த இதுல இருந்தே நமக்
ஆமா அந்த ப்ரேயர் டைமிங் வக்கிறதே அதனாலதா தோழி பசங்கள வந்து ஒரு பஞ்சூவலா இருக்கணு ஆமா நேரத்த புரிஞ்சி நடக்கணு நேம நேரத்துக்கு பின்னாடி நாம ஓடக்கூடாது நேரோ வந்து நம்ம பின்னால ஓ
கம்மா
அந்த மாதிரி ஓடணு நம்ப வந்து நேரத்துக்கு நே நேரமாயிடுச்சிங்க நேரமாயிடுச்சின்னு நம்ம வந்து நேரத்த சொல்லிட்டு ஓடுறாம நம்ம கரெக்ட் டைம்க்கு போயிடுச்சின்னா நம்மளுக்கு பின்னால நம்ம சொன்ன நேரோ வரு நம்ம அந்த நேரத்துல பொறுமையா அங்க போய் நிக்கலா பொறும்மையா எல்லாத்தியும் நம்ம அட்டன் பண்ட்டு நல்லா என்ன சொல்றது ஏது நம்ம பிரேயர் பண்றோன்னா அது பெரும் பிரேயர் கூட நம்ப வந்து அமைதியா செய்யலா நம்ம ஓடோடி போய்னா நம்ம அவங்க வந்து மூச்சு வாங் கு நம்ம நேரத்துக்கு வந்துட்டோமா நம்ம யாராவது லேட்டா வந்தத் பாத்துட்டாங்களா சொல்லி ல்ல எல்லாத்தையு நம்ம வந்து த்து நம்மளே என்ன சொல்றது கஷ்டப்படுத்துக்கிறோ
பாத்தீங்கலா நீட்னஸ் பாத்திருக்கீங்ளா ஸ்கூல் யூனிஃபார் எல்லா ஒரே மாரி போடணு நீட்டா போடணு இ அதுவுமே அந்த ஸ்கூல் லைப் நம்ம வந்து கத்துக்கலா கரெக்டான நேரதுக்குப் போறது அ நீட் பண்ணிட்டு போறது அதுக்கப்புறோ ஒரு ஒரு விஷயத்த வந்து நம் ஷேர் பண்ணிக்கிற சாப்பாடா இருந்தாலு செரி ஒரு புக் க்சு ஒரு நோட்டுமே யார்ட்டப் பிள்ளைங்கள்ட தர்லன்னு வெச்சுகோங்களே அடுத்த புல்ல வந்து ஒரு டக்குனு ஒரு நாளா வாங்கிருக்கே தோழி அ பேப்பர் எனக்கு இல்ல நோட்டு நா அன்னைக்கு எடுத்துட்டு வரல எனக்கு ஒரு பேப்பர் கில்ச்சு தரியா ஏன்னா அன்னைக்குள்ளத நம்ம நோட்ஸ்ல எடுக்கணுல்ல அதுக்காக அந்த மாதிரி விஷயத்தால நா சேர் பண்ணியிருக்கே அதே மாதிரி என் பையனுக்கு நா அதை வந்து சொல்லி கொடுத்துருக்கே ஆ தயவுசெய்து ரெண்டு பேனா வச்சுக்கப்பா ரெண்டு பென்சில் வச்சுக்கோ உனக்கே ஒன்னு தொலைஞ்சி போனாக் கூட உனக்கு யூஸாகு இல்ல யாராவது கொண்டு வரல அப்புடின்னு சொன்னாக்க நீ மத்தவங்களுக்கு வந்து குடுக்கணும்பா அப்டின்னு சொல்லி என்னேட பைய புக்ல பாத்தீங்ன்னா ஒரு கொயர் நோட் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்கல்ல அதுல அரைகோயர் தான் இருக்கும் பாதி பேப் பர்ர நீ என்னடா பண்ண தின்னுட்டியாட அப்டின்னு இல்லம்மா அன்னைக்கி அவ எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டா அதனால நா குடுத்தேமா அப்டினு நம்ம புள்ளைங்கள்ட் ட்டு வந்து அந்த பழக்கோ வழக்கோ வந்து நல்ல பழக்கோ அதாவது அது ஒரு சந்தோஷத்த கூடுக்கு தெரியுங்களா நமக்கு இன்னிக் னிக்கி வரையிலுமே அந்த பசங்களோ ஃப்ரெண்டுங்களோ நேன அன்னைக்கு ஸ்கூல்ல ஒன்கூட படிச்சேன்ல்லட நான்தான்டா அப்டின்னு சொல்ட்டு இன்னவும்மே ரோட்ல பாத்துட்டு பேசுறாங்கலா அவ்ளோ சந்தோசப்பட்ட சொல்றா எனக் கு ஃபோன் பண்ணி பேசுறா அம்மா நல்லா இருக் கீங்ளா நா தான்மா தம்பி கூட படிச்சே அப்டின்னு சொல்லி பேரை சொல்லி செல்
ஆமா கண்டிப்பா அந்த பழக்க வழக்கம்ல நம்மளுக்கு என்ன சொல்றது நம்ம ஃப்ரெண்டோட அம் அம்மாவே நம்மளுக்கு அம்மா மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ற மாதிர நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ்சோட அம்மாலா நம்மள இது பண்ணுவாங்க கேர் பண்ணுவாங்க எப்புடிப்பா இருக்கற சாப்டியான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தடவ ரெண்டு தடவ அவுங்க நம்ம பாக்குற ரோட்ல பாக்குற டைம்ல அவுங்க பாத்து நம்ம கேக்குறது இல்லனா உங்க வீட்டுல நம்ப போற நேரத்ல டைம்ல அவுங்கள நீ சாப்பிட்டியப்பா நீயு சாப்டனு சொல்லி நம்பல கேர் பண்றதுல நம்மளுக்கு என்ன எப்புடி இருக்கும்ன நம்ம அம்மாவே நம்ம கள அ அனைவ நெனச்ச மாதிரி அதெல்லா நம்மளால என்ன சொல்றது மறக்கவே முடியாது அந்த இப்போலா அதெல்லா பாத் திங்னா இப்ப பாத்தா கூட நம்ம வந்து எப்போ அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கிற மாதிரி அவுங்ககிட்ட பேசுவோ அவங்க வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி லவ் குடுத்துருக் காங்க ஒரு தடவ ரெண்டு தடவ நம்மகிட்ட பேசுனா கூட அவங்க அவ்ள லவ்வா பேசுவாங்க நம்ம கிட்ட அதனால நம்மளுக்கு அவங்கள என்ன சொல்றது ஒரு லவ்விங் கேரிங் மதரா
கண்டிப்பா மா ஆமா இந்த சேரி வந்து நா சொன்னேல்ல இந்த கொழந்தைங்க அதாது இன்னைக்கு நா வந்து ஒரு பேனா பென்சில் வந்து எம் பசங்கள்ட்ட குடுடா அப்டின் சொல்லும் போது பாத்திங்கனா நா அந்த சின்ன வயசுல அந்த வேலய நா பண்ணிருக்கே எங்க வீட்ல வந்துருந்தப்ப நா ஒரு தடவ சொல்லிருக்கன கொ இது கொறவன் கொறவத்தி ட வேஷம் போட்டு டான்ஸ் ஆட்னப்ப அப்ப அப்போ அவ்ளோ பவுட்ரு தீந்து போச்சு அந்த டான்சுக்கு ஆடறதுக்கு பவுடுரு தீந்து போச்சு அடுத்த டைம் பவுட்ரு இல்ல ஃபோட்டோ எடுக்கறாங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க ஐயயோ ஃபோட்டோ எடுக்குறாங்களே பவுடர் இல்லயே என்னடா பண்றதுன்னு சொல்ட்டு வீட்ல விவுதி இருந்துச்சு அத எடுத்து அடிச்சிட்டு நா அடிச்சது இல்லாம எ